ஹலோ வணக்கம்மா
ஆ எப்டிருக்கீங்கங்க
கே நீங்க
ரொம்ப நல்லாருக்கேங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க
ம் நானூ சாப்ட்டேங்க கால்ல சாப்ட்டே
ஆ
பியானோ இன்னூ சாப்பிட்லங்க
நானுங்க என்ன சாப்டீங்க காலைல
காலைல தோ பசங்ளுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி மட்டூ பண்ணேங்க
ம்
அதுக்கப்றோ பாத்தீங்னா பசங்களுக்கூ அதே கொஞ்சே ஊட்டிட்டே சாப்பாடு குடுத்துட்டு இப்ப ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு குடுத்துட்டேங்க அப்ற எனக் க்கு ஒருத்தருக்கு எதுக்கு சட்னி கிட்னி செய்யணூனு சொல்ட்டு தோச ஊத்திட்டு
ம்
வீட்ல மொளகா பொடி இருக்கூ இல்லைங்ளா நம் கொழம்புக்கு யூஸ் அந்த மொளகா அது கொஞ்சோப் போட்டு உப்பு கொஞ்சோ கலந்துட்டு
ஆ
அ எண்ண சூடு பண்ணிட்டு
ம்
பூண்டு கொஞ்சோ தட்டி போட்டுட்டு
உம்
அதுல மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்ட்டு முடிச்சுட்டங்க
எனக்கு அது ரொம்ப புடிக் குங்க சாதத்தலயு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவே
ஆமாங்க ஆமாங்க அது இருந்து அது செய்யறதுக்கு தா கொஞ்சம் இதா இருக்கு பட் செஞ்சு சாப்பிட்டனா உள்ள எவ்ளோ தோசை எறங்குதுன்னே தெரியாதுங்க
ஓ நான் தோசைக்கு சாப்படுறது இல்ல ஆஹ் இதுக்கு சாத த்துக்கு எனக்கு அது மாரி சாப்ட புடிக்கு இட்லிக்கு சாப்புடுவே அது ஆஹ் நல்லா இருக்கு ஆனா நா அந்த அளவுக்கு சாப்படுறது இல்ல இட்லி பொடி அரைச்சி வச் சிப்பங்க கொஞ்ச எப்பயுமே ஸ்டாக்ல இருக்குங்க
எங்க சின்ன பைய இட்லி பொடி பிரியருங்க
ஓ
வெறுமனே இட்லி பொடிய அப்படியே சாப்புடுவாருங்க அவருக்கு அந்த சக்தி இட்லி பொடி ரொம்ப புடிக்குங்க
கடையில வாங்கறீங்களா
கடையில வாங்குவே நானே வீட்ல செய்வேங்க பொடி இட்லி பொடி
ஓ சரி
நீங்க இட்லி பொடி நீங்க செய்வீங்களாங்க
ஆஹ் செய்வங்க நானு
ஆ கொஞ்ச ஷேர் பண்றீங்களாங்க
ஹூம் கண்டிப்பா சொ சொல்றங்க அதாவது உளுந்து பருப்பு இருக்கு இல்லையா அது வந்துட்டு எண்ணெ லைட் த்த ஒரு ரெண்டு ட்ராப் மட்டு ஊத்திட்டு ஆ சிம்லயே வச் சி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க அத
சரிங்க
அது கொஞ்ச அதுல கலர் மார்ற வரைக்கு லைட்டா ப்ரௌன் மாறு அது வெரைக்கு வறுத்துக்கனுங்க கொஞ்ச கடலப்பருப்புங்க அப்புற கொஞ்சமா பொட்டுக்கடல அப்டியே போட்டுக்கலாங்க அது லைட்டா தாங் சும்மா ஒரு ஸ்பூன் அப்டி போட்டுக்கலா பொட்டுக்கடல ஆஹ் அது இல்லாத காஞ்ச மொளகாங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மெளகுங்க கொஞ்ச சீரக அதுக்கப்புற
நல்லதுங்க நல்ல விஷ்யுங்க
அது ரெண்டுமே டாமினேட் பண்ற அளவுக்கு கொஞ்ச கருவப்பில்ல அதிகமாக போடுவாங்க அது பச்ச கருவப்பில்லையா இருந்ததுன்னா ஹ வெறு தவால வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோனா அது கொஞ்ச ட்ரை ஆயிடு இல்லையா ஒடையிற அளவுக்கு அந்த மாரி பண்ணி எடுத்து இல்லன்னா கொஞ்ச வெய்யில்ல காய போட்டு எடுத்துப்பங்க அப்புற பெருங்காய கட்டி ஆஹ் முடிஞ்சா எள்ளு சேர்த்துப்பங்க எள்ளு சேத்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க இல்லயா அதனால எள்ள
சேரிங்க
அப்புறோ அதாங்க மிளகு சீரகோ காஞ்ச மொளகா கொஞ்சோ உப்பு போட்டுட்டு
உம் தனியா கூட வாங்க
லைட்டா தனியாவு போட்டுபங்க அந்த வாசன எனக்கு ரொம்ப புடிக்கும் அதனால தனியா போட்டுப்ப அதிலியே வந்துட்டு பூண்டு நம்ம சீசன் கம்மியா இருக்கும்ல ரேட்டு அந் அந்த நேரத்துல நல்ல பூண்ட எடுத்து உரிச் சி அத வெய்யில்ல காய போட்டோ இல்லன்னா அந்த கட் பண்ணி குட்டி குட்டிஸ்சா கொஞ்சோ எண்ணெய் இல்லாம கொஞ்சோ ட்ரையா ஃப்ரை பண்ணுவாங்க அப்ப வெயில்ல போட்டா நல்லது இத ஃப்ரை பண்ணிட்டு அந்த பூண்டு வாசனைக்கு நம்ப பூண்டு போட் அப்டியே இருக்கும் அதுவும் கொஞ்சோ மிக்ஸ் பண்ணிப்பங்க போட்டு மொத்தமா சேத்து ஆறவிட்டு அரச்சிடுவங்க
அதே மாரிதாங்க பண்ணுவே ஆனா உளுந்து வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவேங்க செரி அது கொஞ்சோ ஸ்ட்ரென்த் இன்றதுனால ஆஹ் கருப்பு உளுந்து இத யூஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாரி து எள்ளு அதெல்லா யூஸ் பண்ணுவோ கரேப்பில்ல அப்றோ பொட்டுக்கடல ஆஹ் அது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க நா பூண்டு வந்து ஆஹ் ஒரு சுத்து மிக்சிலயோ இல்ல நல்லா நா தோலோடவே போடுவேங்க நல்ல வான வானலி அப்டியே நல்லா வறுத்து கொஞ்சோ என்ன சொல்றது அந்த சூட்டுலேயே கொஞ்சோ சுருங்கி டிரை ஆகும் இல்லைங்களா ஆ அந்த மாரி ப பண்ணிப் போடுவோ ஆனா பூண்டு போட்டா அது டேஸ்டே வேற இல்லைங்க
ஆமாங்க அதனால நா பூ பூண்டு எனக்கு ரொம்ப புடிக்கும் பூண்டு வாசனையும் புடிக்கும் பிளஸ்
அண்ணா நா தனியா போடலங்க இந்த தடவ ட்ரை பண்றங்க
ட்ரை பண்ணுங்க தனியா சூப்பரா இருக்கோ
ப்பருங்க நல்ல விஷ்யொங்க ஆ கடலப்பருப்பு உளுந்த போடுவே கடல பருப்ப போடுவங்க
உளுந்து வந்துட்டு இந்த பொடிக்கு வெரிக்கோ அதிகமா போட்டுக்கோங்க கடலப்பருப்பு கம்மி பண்ணிட்டு ஆ இப்ப அது அர டம்ளர்னா அது டபிளா உளுந்த மட்டோ போட்ணோங்க பொடிய பொறுத்த வெரிக்கோ
நீங்கள்லா எப்டிங்க மொளகாத்தூள் வீட்லயே அரப்பீங்ளா இல்ல கடைல வாங்குவீங்ளா
நா வீட்லேயே தாங்க அரைப்பே எப்பயுமே
செரி ந நல்ல விஷ்யோங்க
ஆ
நாங்ளுமே வீட்ல தாங்க அம்மா வீட்டுக்கு வந்தல்லிங்ளா இப்ப அம்மா வீட் ட்லே அரச்சு குடுத்துருவாங்கங்க வர்ஷத்துக்கு தேவையான இது வந்து நல்லா வெயில் நல்லா காய்து இல்லிங்ளா
ஆமாங்க
ப்பவே வந் து ம நல்லா க கடைலியே கேட்டா சொல்லுவாங்கங்க கார த மொளகா ப்பொ பொடி அரைக்க மொளகானா காஞ்ச மொளகா தனியா
ஆ
போட்டு ஒணத்திட்டு வெயில்ல ஒ ரெண்டு மூன் தடவ நல்லா ஒணத்திட்டுங்க நாங்க மிளகு து அம்பது ஜீரக அம்பது அப்புறோ வெந்தயம் அம்பது து அதயு ட்ரை ரோஸ் பண்ட்டு இதோட அட் பண்ணி தனியா பொடச்சிட்டு அரச்சு வெச்சு போங்க
நானு வந்துட்டு எல்லாத்தியு மே ட்ரை பண்ணுவாங்ளா காஞ்ச மொளகாயு சேத்து ஃப்ரை பண்ணுவே இப்ப அது ஒரு கிலோனா அர கிலோ தனியா இல்ல காரோ அதிகமா இருக்கிற மொளகா இருக்கோலியா சின்ன மொளகா அது இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே எக்குவலா எடுத்துப்பாங்க
ஓ அது அது மட்டு எங்க ஒன்னுக்கு ஒன்னு ஈக்குவலா
நா தனியா தூள் வந்து தனியா யூஸ் பண்ண மாட்ட
ஆமாங்க நாங்களு அப்படிதாங்க
ஆனா சின்ன மிளக தூ மொளகாயில்ல கார அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதே பெருசு பெருசா வருது பாருங்க பட்டப்பட்டயா மொளகா அதுல ப கார கம்மியா இருக்கு அதனால அந்த மொளகால வந்துட்டு ஒண்ணுக்கு ஒன் னு ஈக்வலா எடு ப்ப சின்ன மொளகால போட்டுச்சுனா
ஈக்வல் ஏனா வந்து அதுல கார ஜாஸ்தியா இருக்குன்றதுனாலைங்
ஆ அதுனால ஆமா இப்ப ஒரு கிலோ அளவுக்கு எடுத்தோனா நம்ம மெளுகு நூறு கிராமு சீரக நூறு கிராமு அதே மாரி உளுந்து நூறு கிராமு தொவரம்பருப்பு கல்லபருப்பு அப்புற பச்சரிசி
ஆமாங்க ஆமாங்க
ஆ வெந்திய வந்துட்டு நூறு கிராம் போட மாட்டங்க ஏ னா நானு கறி கொழம்புக்கு இதே மொளகா தூள யூஸ் பண்றதுனால வெந்திய கமி பண்ணிடுவங்க அதுவு வறுத்து எடுத்துப்ப அதோட சேத்துட்டு கடுகு வறுத்து எடுத்து ப்பங்க நூறு கிராமு ஆ ப்ளஸ் த இது போட மாட்ட நா பெருங்காய நெறைய பேர் பெருங்காய போடுவாங்க நா போட மாட்ட அதே மாதிரி கருவேப்பிலய நா அதிகமா எடுத்துப்பங்க இதுல நெறைய கொத்து கருவேப்புலய எடுத்து அதக் காயப் போட்டு இல்லேன்னா இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி
ரோஸ்ட் பண்ணி அதுல போட்ருவேங்க நெறைய கருவேப்பில போடுவே நல்ல விஷயோங்க எப்பிடிங்க மூ எப்படி உங்க பசங்களுக்கு எல்லா நல்லா கருக்கருன்னு நல்லா வளந்துருக்
இல்லங்க நெறைய கொட்டுதுங்க இருந்தாலு நா சாப்புட்றதே இதுல மட்டும்தா மத்தபடி சாப்பாட்ல இருந்துலா எடுத்து ஒதுக்கிடுவாங்க அந்த ரீசனுக்காக நா இதுல மட்டுந்தா போடுறேன்னே இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டத்துல போட்டு மிஸ் பண்ணி அரைச்சா மட்டுந்தா எங்களுக்கு சாப்பிட முடியு
சேரிங்க இப்ப சட்னி எல்லா அரைக்கிறீங்க இல்லைங்களா
ஆமாங்க
தேங்கா சட்னியில கொஞ்சோண்டு கொத்தமல்லி கரிவேப்பில போட மாட்டீங்களாங்க
போடுவேன் போடுவேன் தேங்கா சட்னியில போட மாட்டேன் கட்ல சட்னி வேர்க்கடல சட்னி எல்லா போடுவோ இல்லையா அதுல எல்லாத்துலயுமே நா கருவேப்புல போட்டு அரச்சிருவே
ஆமாங்க எனக்கு வேர்க்கடல சட்னி ரொம்ப புடிக்குங்க உங்களுக் குங்க
க்கு ரொம்பங்க எங்க வீட்டு்லன்னா அது மட்டும் உம் னால செய் டெய்லியு செய்யுன்னுவாங்க எனக்கு கொஞ்சோ க்ளீன் பண்றதுக்கு மட்டு்ந்தா கஷ்டோ அது வீடெல்லா தூசு ஆயிடு
க்கொட்ட எவ்வளோ டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களாங்க இத
உண்மதாங்க அது
ஆஹ் ஆமாங்க
எனக்கு ஃபஸ்ட்டு அது செய்ய தெரியாது
ஆங்க
இந்த இப்டி கட்லக்கொட்டல தானே என் அதுவு ஒரு மிஸ் எனக்கு சொல்லி குடுத்தாங்க அது வேர்க்கடல மேல இருக்கிற பொட்டோடவே நீங்க போட்டு செய்ங்க இன்னு டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு ரெண் உம்
நாங்களு அப்பிடி தாங்க பண்ணுவே
அப்பிடியா அது எனக்கு கொஞ்சோ கலர் வித்தியாசோ தெரியிறதுனால அதுக்கப்றோ நான் அத அவாய்ட் பண்ணிட்டேங்க பொட்டு எடுத்துட்டே செஞ்சிடலாம்
சேரி ஆமா அது எடுத்துட்டு செஞ்சா கொஞ் - கொஞ்சோ லைட் ட்டா இருக்கு. எடுக்காம செஞ்சீங்கன்னா கொஞ்ச டார்க்கா இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகுது
ஆமாங்க
ஆமாங்க ஆம்
நீங்க அதுல பச்ச மொளகா போடுவீங்களா காஞ்ச மொளகா போடுவீங்களா நா எனக்கு உங்க காஞ்ச மொளக போட்டாதா ரொம்ப பிடிக்கு காஞ்சி மொளகா கொத்தமல்லி கருவாப்பிள்ள
காஞ்ச மொளக இஞ்சி பூண்டு அப்றோ கொஞ்சோண்டு புளி
ஆஹ் புளி தேங்கா கொஞ்சோ எங்க அம்மா வந்துட்டு அதுலேயே சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பாங்க சின்ன வெங்காயோ தனியா பூண்டு இஞ்சி இதுனாலத்தையு வதக் டுவாங்க காஞ்ச மொளகாவையும் சேர்த்து பிரய் பண்ணிட்டு அத எடுத்து இதுல போட்டு அரைக்கிறாங்க அப்புறோ நான்னு என்னமா நீ இப்படி எல்லா பண்ற அப்டின்ட்டு நா எடுத்து டு பண்ணி பாத்தா நம்ம செய்றத விட இன்னோ சூப் ப்புறா இருக்குதுங்க அது
என்னங்க நா ஒரு தடவ தேங்காவோ எதோ இல்லங்க நா வெங்காய வதக்கிப் பொட்டு சட்னி அரைச்சங்க அப்படி தேங்காய் சட்னி மாரியே இருச்சுங்க
ஆமா நல்லா இருக்குபா அது ரொம்ப நல்லா இருக்கு
எங்க அம்மா எப்டி செய்வாங்கன்னா வெங்காயோ தக்காளி கடலப்பருப்பு கொத்தம்லி கரெப் புள்ள அதோட வேர்க்கடல சேத்து அரைக்கிறாங் அது ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க
ஓ
ஆஹ் ஆ வேர்க்கடல சட்னியங்க
அ
அதுல நாம எப்டி தக்காளி சட்னிக்கு வதக்குவோங்க
ஆமா
அதே மாரி எல்லா வதக்குறாங்க ஆனா வந்து வேர்க்கடலை அதுல போட்டு தனியா வதக்கிப் போட்டு அரைக்கிறாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க சட்னி
ஆமாங்க நெறைய இருக்கு நம்மளுக்குதா தெ து இல்லைங்க செரிங்க செரிங்க
செரிங்க மிக்க நன்றிங்க ஆமாங்க உங்க கூட பேசனதுல்லா ரொம்ப சந்தோஷ நம்ம நேரம் போறதே தெரியலங்க
சரிங்க நன்றிங்க
செரிங்க செரிங்க
ஸ்
நன்றிங்க
நன்றிங்க நன்றிங்க